சப் அப்புறம் சொல்லுடா என்னடா பண்ற
நான் பிள்ளைக்கு சாப்பாடு குடுத்துட்டு இப்பதான் வந்தாக்கா நீங்க
நான் சும்மா வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன்டா
நீங்க சாப்பாடு குடுத்தட்டீங்களா பாப்பாவுக்கு
அவ வந்து வெளியே போயிருக்கா அம்மா கூட
ஓகே திங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா
என்ன திங்ஸ்
ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்கூல் குடுத்துட்ருக்கு
ஆஹ் அது வந்து இங்க பக்கத்துல வீட் அந்த கொண்டு வருவாங்கல்ல
ஆமா
வண்டியில கொண்டு வருவாங்கல்ல அவங்ககிட்டே இருந்து வாங்கிட்டேன் ஸோ இந்த வீக் வந்து ஆஹ சக்சஸ் ஃபுல்லா ரன் ஆயிரும் ஸோ நீ நெக்ஸ்டு வீக் வந்து மார்க்கெட் போணும் ப்ரூட்ஸ் கொண்டு வரமாட்டாங்க வெஜிடபிள்ஸ் கொண்டு வர வாங்க ஃப்ரூட்ஸ் அன்னைக்கு நான் வெளியே போனப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சோ அதனால அப்ப பிரச்சனை கெடையாது இன்னும் டூ டேஸ் தானா ஸ்கூலுக்கு அப்புறம் லீவ் த ம்
போன மாதிரே இருக்கு எனக்கு இப்பதான் ஊப்பலனங்க இருந்துச்சு நீங்க ரெண்டு நாள் தான் இருக்கு அப்படின்னு உ
உஹ்ஹுஹ்ஹீ
உம் நான் இன்னைக்கு ஸ்வீட் போட்டெடோ இருக்குல்ல சீனீ கெழங்கு அதுல வந்துட்டு பேன் கேக் நெட்ல பார்த்தேன் வீடியோ பாத்துட்டு பேன்கேக் செஞ்சு நல்லா வந்தது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங் நீங்களும் ட்ரை பண்ணுங்க
ஆஹ் ஓகேடா ஓகேடா நான் ஒன் டே ட்ரை பண்ணேன் பட் எனக்கு வந்து கரெக்ட்டா வரல நானால பே ஆமா ஒட்டி தான் வந்துச்சு நான் அது பேன் கேக் சைடே போக மாட்டேன்
நான்ஸ்டிக்ல ட்ரை பண்ணீங்களா ஒட்டி வந்ததுண்ணா
நான் ஸ்டிக்லயும் ட்ரை பண்ணிருக்கேன்டா வந்ததே இல்ல நாங்க
எனக்கு நல்லாம் வந்தது சாஃப்டா வந்துச்சு
மிஸ் பண்ணிருப்பனா இருக்கும் நீ எஃகு போட்டியா
எஃகுலாப் போடல நா வந்து நல்லா மசிச்சு வச் சிட்டு ரவ ஆட் பண்ணி பால் ஆட் பண்ணி நாட்டு சக்கர ஆட் பண்ணே அவ்ளதா
அப்பிடியா பட் எனக்கு வர் ர்லையே நானு எக் அதுல எக் உம் உம் நானு முட்ட யூஸ் பண்ணாமதா பண்ணி பாத்தே ரொம்ப என்ன சொல்றது பிஞ்சி பிஞ்சு வந்துச்சு
எ ஆஹ் எனக்கு நல்லாதா வந்துச்சு எதுனாலன் தெர்லயே ஒங்களுக்கு ஸ்வீட்டு ஜாஸ் இ ஸ்வீட்ஸ் இருக்கீங்ளா ஜாஸ் தி
ஸ்வீட்டு நா ரொம்ப ஆட் பண்லயே சக்கர ஒன்னு ஆட் பண்ல ரொம்ப
அப்டியா சேரி சேரி நா நாட்டுசக்கர ரெண்டு ஸ்பூன் போலதா போட்டே நெறையா ஆட் பண்ல எதனாலன்னு தெர்ல ஒங்களுக்கு கு கொஞ்ச கட்டியா நா வச்சே நல்லா இட்லி மாவு இருக்குல்ல இட்லி மாவு பதத்துக்கு வச்சு ஊத்துனே அப்பற கோதும மாவுலே செஞ்சிருக் க்கே ராகி மாவுலயு செஞ்சிருக்கே ஒவ்வொரு மாவுலயு செஞ்சு இப்டி செஞ்சு குடுத்தாதா சாப்ட்டுட்டு வரா இல்ல ஃப்ரூட்ஸு அஹ் வெள்ளரிக்கா அந்த மாதிரி கேரட் அந்த மாதிரி குடுத்தா அப்டே கொண்டு வரா கடல அந்த மாதிரிலா குடுத்தா அப்டே கொண்டு வரா பிடிக்கல இந்த மாதிரி பேன் கேக் தா புடிச்சு ருக்கு ஒவ்வொரு மாவ்லயு ஒவ்வொரு நாள் செஞ்சட்டு இருக்க அதா நாளைக்கு இனி எந்த மாவுல செய்யனு யோசிச்ட்டு இருக்கே இனி அடுத்து ஒக்காந்து வீடியோ பாக்கணு யூட்டிப்ல ம்
இனி அரிசிமாவு தா பேலன்ஸ் இருக்கு நீ
ஆமா அய்டு அரிசி மாவு தா மைதா மாவு குடுக்கக் கூடாதுன் சொல்ட்டு அது யூஸ் பண்றதில்ல நல்லது இல்லல்ல மைதாமாவு அதனால அதுல மட்டு செய்யல கோதும மாவு யூஸ் பண்ணியாச்சு ராகி யூஸ் பண்ணியாச்சு இன்ன அரிசி மாவு தா
எல்லாமே ப்ரைஸ் இன்கிரீஸ் பாத்தியா இப்போ
ஆமா எல்லாமே இங்ரீஸ் ஆயிருச்சு கோதும மாவுலா எவ்ளோ வெலையா இருக்கு கோதும
என்ன பண்றது எப்டினாலு சாப்ட்டுதானே ஆகணு
ஆமா அதுதா இவ்ங்ளுக்கு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு செலவாகு ஸ்கூல் போ ஸ்டார்ட் பண்ணதுலருந்து அவ்ங்களுக்குனே தனித்தனியா வாங்க வேண்டியது இருக்கே எல்லாமே ஆனா சாப்டதா மாட்டாங்கொழுங்கா ஆச்சுது ஆனா ரெண்டு மூணுதா வாய்க்குல போகு அப்டினா அப்டினாச்சு ரெண்டு மூணுதா வாய்க்குலே உம் இவனுக்கு வேற ஹோம் ஒர்க் குட்த்துருக்காங்க ஃப்ரைடேக் கு வந்ட்டு இவ வந்து ஐஸ் பத்தி சென்டன்ஸ் டூ சென்டன்சஸ் பேசனுமா எப்டி பேசுவானே தெர்ல சொல்லி சொல்லி குட்த்ருக்கே ஆனா வாயவே தொறக்க மாட்டேங்குது ஐ ஹவ் டூ ஐஸு னு சொல்லிக்குடுத்தா ஐ மட்டு தா சொல்றா மத்த சொல்ல வர மாட்டேக்கிது
அது ஸ்டார்டிங் தான பிரச் சனல்ல இங்க இவுங்களுக்கு வந்து அஹ் இப் ஆஹ் இப் இப்ப இவுங்களுக்கு இங்க என்ன ஹோம் ஒர்க்னா ரைட் ஸ்லா ஸ்லாண்டிங் லைன் லெஃப்ட்டு ஸ்லாண்டிங் லைன் இப்போ வந்து ஸ்லீப்பிங் லயின் இந்த லயினெல்லா யூஸ் பண்ண நா படிக்கிறே
ஸ்டார்டிங்ல சொல்லி குடுத்துருக்காங்க ஸ்கூல்ல வெச்சு இங்க எதுவு ஹோம் ஒர்க் குடுக்கல அங்யே சொல்லிக் குடுக்குறாங்க அந்த ஸ்லாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் எல்லா
லயின்லா நா இன்னிக்குதா கேக்குறே ஓ ஸ்லீப்பிங் லயின்னு ஒன் ஒன்னுதா
உண்டு உண்டு ஆமா எல்லா லயின்னு உண்டு தின்ம அவுங்க ஸ்கூல் போம்போது நமக்கு ஒன்னொன்னா புதுசா இருக்கோ
மேபி உ உம் ஆமா மேபி நம்ம படிச்சுப்பிறம்மா இருந்து கோ ஆனா ஞாபகோ இல்ல
தோ ஆயிட்ல உம் யாரோடயு மிங்கில் ஆக மாட்டேங்கிறா அப்டி மேம்மு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னா சொல்லி உட்டுட்டே இருக்கிறாங்க கூப்ட போகுறப்பலா என்ன பண்ணணே தெர்ல அதே மாரிதானே ஒவ்வொரு கொழந்தைங்களும் தொ சொல்லுவாங்க ஒவ்வொன்னு அப்டின்டு எனக்கு தோணிச்சு இவனுக்கு மட்டுதா சொல்றாங்ளா இல்ல எல்லா ப்ரெண்ட்ஸ் சு சொல்லுவாங்களானு தெர்லலே
அது எப்பிடி இருக்கோ தெரிமாம் நம்மகிட்ட கம்பளைன் சொல்லும் போது ஓ நம்ம புள்ள மட்டுந்தா தப்பு பண்ணி இருக்கோ அப்டின்ட்டு நமக்கு ஒரு ஃபீலாகோ ஏனா நமகிட்ட நமக் நமக்கு மட்டோந்தா கம்ப்ளைண்டா சொல்றாங்களோ அப்டின்ட்டு ஃபீலாகோ அதுக்கப்பறோ யோசிப்பே எல்லாருமே அப்டிதா இர்ப்பாங்க கிட்டுனா அப்டிதா இருப்பாங்க ச்ச வளர நம்மளு அப்டிதா இருந்திருப்போ வளர வளர வ்ளோ தானே நம்மளு நம்ம கொஞ்சோ குரோத் வரதனா அறிவு வளர வளர தேன நம்மளு திருந்துவோ அப்டின்னு நெனச்சிக்க வேண்டிதா நம்மளு இந்த மாரி இதுதா இருந்திரு போ நம்ம தெரியாது பட் நம்மளு இந்த மாரிதா
ஆமா அதுதா இது ஃபர்ஸ்ட் டைம் தான தெரிதான போறாங்க அதுக்கே இப்டி சொல்றாங்களே அப்டின்ற மாதிரி இருக்கு நா நெனச்சே பிளே ஸ்கூல் விட்டுட் நம்ம நர்செரி சேத்திருக்கலாமோ அப்டின்னு சொல்லிட்டுருக்கே நான் நா வீட்டுல செரி விளா திருட மைண்லே இருக்கிறான ஃபுல்லா டாய்ச பாத்துட்டு அதனால அவுங்க சொல்றது காதுல வாங்க மாட்டேங்கிறா யாரடயு சேர மாட்டேங்கிறா யாருக்கு டாய்சு குடுக்க மாட்டேங்கறான்னு சொல்றாங்க எல்லாமே இவனுக்குதா வேணோ வீட்லயே அந்த மார்தறா பண்ணுவ அதே மாரி அங்கேயும் போயிட்டு பண்ணிட்டு இருக்கு
அத அவுங்கதா நம்ம வந்து சொல்லி பாத்தாச்சு மிஸ் அ சில பிள்ளைங்க கேரக்டர் எப்டி இருக்கோ தெரியுமா மேம் எல்லா சொல்றத கேப்பாங்க அப்டி பண்ண கூடாது அப்டின் சொல்றத கேப் ப்பாங்க செல பிள்ளைங்க கேக்க மாட்டாங்க பட் அவங் கொஞ்ச சொல்லி பாக்கலாம்
ஆனா இவ கேட்க மாட்டேங்கிறா அதுலயே வாங்க மாட்டேங்கிறா அப்டின்னு சொல்றா ஆனா வீட்டுல நா என்ன சொன்னாலு திரும்பி பாக்கறா அங்க மட்டு அப்படி இருக்கிறா புதுசுன்ட்டு அப்படி இருக்கான்னு தெரியல போக போக ஒரு வேளை பழகிப்பான்னு நெனைக்கிறே
அது வந்து இவுங்க தனிமையா இருந்து வளந்திருப்பாங்கல்ல அத நம்ம பிள்ளைங்களுக் கூட வீட்டுக்குள்ள பழக்க இல்லல்ல அவங்களுக்கு புதுசா பாக்கும்போது கொஞ்ச டிஃப்ரெண்டா இருக்கு போக போக அந்த பிள்ளைங்களுக்கு கூட வந்து அட்டாச் ஆகும் போது ஜெல் ஆயிடுவாங்க இப்ப எனக் கு எ என்னோட பொண்ணோட கேரக்டர் வைஸ் வந்து அவ எல்லார்கிட்ட சீக்கர ஜெல் ஆயிடுவா சோ அவளுக்கு வந்து ஸ்கூல் வந்து டி கொஞ்ச டிஃபிகல்ட்டா இல்ல பட் இப்ப கொஞ்ச ஸ்கூல போக கஷ்டமா தா இருக்கு கு போய் அங்க படிக்கணு ஹோம் ஒர்க் எழுதணு அதனால எல்லாருக்குமே அப்படித்தா இருக் கோ கஷ்டமாதா இருக்கு அஹ் ஆனா
உம் ஓ சரி சரி ஆஹ் நல்லா நல்லது தா அப்படின்னா
ஆமா மேபி நா அரே சொல்லி கொடுப்பாங்களா இருக்கு நம்ம என்னடா ஒரு ஸ்டாண்டிங் லைன் ரைட் லைன்ஸ் லெஃப்ட் லைன்னு போட்டு வுட்றாங்கன்னு ஃபீ தோணு அங்க நறைய சொல்லி கொடுப்பாங்களா இருக்கு தெரில
ஆமா இதுக்கெல்லா
ஆனா எக்ஸாம் நோட்டு வரைக்கு வாங்குனாங்க என்ன என்ன எக்ஸாம் வைக்காங்க என்ன எழுதுறாங்கன்னு தெரில பாக்கலா
ஆஹ
அப்ப தெரியு இங்க என்ன படிக்கிறாங்க அப்படின் ட்டு நா எக்ஸ்பெக்ட் பண்ணல எக் க்ஸாம் எல்லா வெப்பாங்க அப்படின்ட்டு எல்லா லாஸ்ட்ல எல்லா லாஸ்ட் டைம் எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து மிட்ல வந்து ஜாயின் பண்ணனல அஹ் ஃபஸ்ட் ட்டு இருந்த ஸ்கூல்ல அந்த எக்ஸாம்ல்லா கெடையாது டான்ஸ்பர்ல சோ எனக்கு இங்க தெரியல என்ன பேட்டன்ட் இப்போதா இந்த வாட்டி நோட் ட்டெல்லா வாங்கி டெய்லி ஹோம் ஒர்க்கு நீ மண்டேிலருந்து இன்னைக்கு வரைக்கு ஹோம் ஒர்க்கு தா டெய்லி ஹோம் ஒர்க் குடுக்குறாங்க எனக் கா அங்க எல்லாமே வீக்லி ஒன்ஸ் டூ வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாரி தா ஹோம் ஒர்க்ந்துச்சு இப்போ இங்கே டெய்லி ஹோம் ஒர்க் நோட ஹோம் ஒர்க் டெய்லி இருக்கு
சரி சரி
மேபி நியூவா பேட்டர்ன் மாத்தனாங்களன்னு தெர்ல பட் இதா பெஸ்ட்டு அவங்களுக்கு வீக்லி வீக்லி ஹோம் ஒர்க் கொடுறதுக்கு அவங்க டய்லி ஹோம் ஒர்க் பஸ்டண் நான் சொல்லுவே ஏதாவது படிப்பாங்கல்ல ஹோம் ஒர்க் எழுதணு படிக்கணு ஒரு இதுல இருப்பாங்கல்ல
ஆமா ஆமா
கஷ்டதா ஓகே படிக்கட்டு
ஆமா ஹோம் ஒர்க்ல்லா கொடுக்கட்டு எஸ்ட வா போனாதா படிப்பாங்க நல்லா எழுதுவாங்க
அவங்களுக்கு எக்ஸாம்னா என்னன்னு தெரியுமா பஸ்ட்டு
தெரியாது ஏதோன்ன சொல்றாங்க எழுதுவோனு எழுதிட்ருப்பாங்க
ஆமா அப்படின்னா என்ன இனா நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்டின்ன இப்ப எக்ஸாம்னா என்ன அப்படின்னுடு வரு
படிச்சுட்டு போகணு எழுதணுமான் சொல்லுங்க கழைக்குப்பாங்க பிக்கப் ஆகி வந்துருவாங்க ஹ
ம் எனக்கெல்லா எக்ஸா சொன்னாலு போய பா அபடியே வரு ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாமா ஐயோ மார்க் வரு வீட்ல போய் ரிப்போர்ட் கார்ட காமிக்கணு மார்க்கு கொறைஞ்சா அடி வாங்கனு இப்பெல்லா அதெல்லா ஆனா அந்த டைம் நம்ம ஸ்கூல் டைம் எல்லா அதெல்லா டிஃரென்ட் இல்ல
ஆமா
டீச்சர்ஸ் எல்லா பாத்தாலே நமக்கு வந்து அவ்வளவ் பயமா இருக்கு
ஆமா அப்டிதா
கோ கோயிலுக்கு போனா என்ன பயோ இருக்குமோ கடவுள பாத்து என்ன பயோ இருக்குமோ அந்த மாரி டீச்சர்ஸ் மேலே ஒரு பயம் இருக்கு ஆனா இப்ப இப்ப இருக்க பிள்ளிங்களுக்கு அந்த பயமே கெடையாது
ஆமா அவங்க பாட்டுக்கு அளையுறாங்க
எதுவுமே உள்ள வந்து ல்ல ஆனா உன் உண் என்ன என்ன பொறுத்த வரைக்கு என்னிக்கு வந்து ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்ட்ங் அளோவ்டு கெடையல கெடையாது டீச்சர்ஸ் வந்து பிள்ளிங்கள கண்டிக்க கூடாதுன்ட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களோ அன்னில இருந்து அந்த கெழந்திங்க தலகீழா மாறிட்டாங்க
ஆமா ஆமா
கரெக்டா நீ
கரெக்ட் தா கரெக்ட் தா பயம் இல்லாம போயிரு அல்ல அந்த பிள்ளிங்களுக்கு கம்பு இல்லாம ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போணு இல்லட்டி அடிதா வாங்கனு அந்த அடிக்கான்டி பயந்தே நம்ம எழுதீட்டு போவோ வெளில நிக்கணு பனிஷ்மென்ட் குடுப்பாங்கன்டு சொல்லிட்டு ஆனா இப்ப கண்டிக்கிறது கெடையாது கண்டிக்கிறது கெடையாது எதுனாச்சும் பன்னுனா ஒடனே கேஸ் போட்டுறாங்க டீச்சர்
கேசு இல்லன்னா சூசைட் பண்ணிறாங்க நெறைய இசூஸ் சூசைடு தா சூசைடு தா ஒன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது படிச்சு முன்னேறி வரணும்னா அடிபட்டு இடிபட்டு படிச்சாதா முன்னேறி வர முடியு ட்டு உள்ள தாட் வந்து இந்த உள்ள பிள்ளிங்களுக்கு
உம் உம் இல்ல
எப்புமே கெழந்திங்களுக்கு செல்லம் மட்டு வெச்சு குடுக்க கூடாது செல்லா இருக்கணு கண்டிப்பா இப்போ இருக்கணு அப்ப தா அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சைடு ரெண்டு பேஸ் இருக்கு அம்மாக்கு ரெண்டு பேஸ் இருக்குன்னு தெரியு
உஹம் உஹ ஆமா அப்டியு அடிச்சு வளக்கணு கண்டிச்சு வளக்கணு இப்டியு பாசமு காட்டணு ஒரு பக்கோ கண்டிக்கவு செய்யணு பாசத்த மட்டுமே காம்ச்சோனா பாசத்த மட்டுமே காம்ச்சோனா அவுங்க ரொம் ரொம்ப ஓவரா ஆட ஆரமிச்சிருவாங்க
நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தோனா இப்போ வந்து அவங்க வெளிய போறாங்கல்ல எதாது அவங்களுக்கு இப் பிரச்சனைகள் அப்டின்றதுனா நம்ம கிட்ட சொல்ல தயங்குவாங்க நம்மளவு அப்புடி நம் நம்மள எடுத்து ககட்டாலுமே அந்த டைம் நமக்கு நல்லா பயோ இருக்கு வெளிய நம்ம போகும்போ து எதாது ஒரு பிரச்சனைகள் அ அ இருக்கும் போது அத நம்ம வீட்ல வந்து சொல்லுவோ இப்ப நம்ம அத சொல்லிட்டா நம்மள வந்து அடிப்பாங்ளோ அந்த மாரி நமக்கு ஒரு பயோ இருந்திருக்கூல்ல அந்த மாரி நம்ம அந்தப் ப அந்த பிள்ளைங்களுக்கு சொல் அந்த மாரி பயங் குடுக் காம நம்ம கிட்ட வந்து ஃப்ரீயாஸ் சொல்றதுக்குள்ள டைம்ஸ் பேஸ் குடுக்கணு நம்ம அதுவும் குடுக்கணு பட் வந்து தன் க